ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க நல்லா இருக் கிங்களா ம் நல்லா இரு க்கே நல்லா இருக்கே ஆ இன்னைக்கு சமையல் பத்தி பேசலாங்களா
சமையல் பத்தி பேசலா இன்னைக்கு என்ன சாப்ட்டீங்க காலைல
இன்னைக்கு காலைலேயா என்ன சாப்ட்டே பரோட்டா ‌சாப்டே
பரோட்டா சாப்ட்டிங்களா சேர் சேரி நீங்க செஞ்சதா
இல்ல இல்ல கடைல வாங்கினதுதாங்க நைட்டு செஞ்சு வாங்கினது அது இருந்தது சாப்டோ
சேரி சேரி மத்தியம் மத்
மதியம் தயிர் சாதம் மீல் மேக்கர் கிரேவி மீல் மேக்கர் கிரேவி
சேரி சேரிங்க
நீங்க என்ன சமைப்பீங்க நல்லா
நா வந்து ம் நான்வெஜ்ஜூ அப்புறோ என்னன்னா இந்த கெப்ஃபே அந்த மாரி சொல்லுவாங்களா அதுல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் ட்டு ஆனா இன்னு எதுவு செஞ்சு பாத்தது இல்ல
ஓ
எப்படின்னா வந்து வீடியோஸ் பாக்குறது ஆனா செய்யணுனு ஆர்வோ இருக்கு சின்ன சின்னதா அந்த பொருள்ளா வேணுல்ல நமக்கு அதனாலே செய்யில செரி ஃபியூச்சர்ல செஞ்சு பாக்கலாம் அப்டின் ஆனா நெறைய வீடியோ பாப்பே ஒக்காந்து யூட்யூப்ல அதெல்லா தட்டி தட்டி பாப்
ஓ வருங்காலத்துல எப்டி காஃபே வக்கிற மாரி ஐடியா இருக்கா
அந்த மாரி எதுவு இப்போதைக்கு யோசிக்கல ஃபஸ்ட்டு நம்ம கத்துக்கிட் ட்டாதானே யாரையு நம்பாம நம்ப வச்சாதா கரெக்ட் டா இருக்கு அது ஒன்னு இருக்குல இப்பப்ப நம் இப்போ ஓனர் ஆகுறம்னா அந்த வேல தெரிஞ்சு வச்சா கம் வேலையாளுங்க வர் வர்லனாலு நம்ப போய் பண்ணனு
பண்ணனு கண்டிப்பா அதுதா வந்து நம்ம வேல செய்துல பெஸ்ட் இது பிஸ்னஸ் செய்றதுல அதுதா நமக்கு முக்கியமான விஷ்யமே
ம் ஆமாம்மா இப்ப நெறைய வீடியோல்ல நெறைய இதெல்லா காட்றாங்க சாப்பாட்லா எப்டி எப்டியோ செய்றாங்க வித் தவிதமா அதெல்லா வந்துட்டு ஆனா புடிக்கு ஆனா கெடுதல் தா எல்லாமே பாக்குறப்ப நல்லா இருக்கு அதுதா வந்துட்டு ஒரு இதா இருக்கு ஒரு இந்த இப்பெல்லா எடைல வந்து ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சு வெறு இந்த ஸ்டாபெரி முன்னாடியே அந்த ஸ்ட்ராபெரிலா எப்பயோ வந்துருச்சு ஸ்ட்ராபெரில இந்த சாக் அ சாக்லேட்ட வந்து ஊத்தி குடுக்குறாங்க அதுக்கு நிக்கிது அவ் ஃப்ளோக்யு நிக்கிது அது வெறு சாக்லேட்ட வந்து ட்டு எப்டினா அந்த கப்ல நாலஞ்சு ஸ்ட்ராபெரி நீங்களு பாத்துருப்பீங்க போட்டுட்டு அ ப்ரௌன் கலர் சாக்லேட்டையு ஒயிட் யிட்கவர்‌ சாக்லேட்டையு கலந்து ஊத்தி குடுக்குறாங்க அத டிப் பண்ணி சாப்புட்றது நல்லா இருக்குன்றாங்க அந்த மாரி எதாவ்து ஒரு விஷ்யத்த ட்ரெண்டாக்கி விட்டு ட்றாங்க அது அப்டியே வந்துட்டு எல்லாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குன் சொல்றாங்க
சேரி ஆமாம்மா அது என்னவோ கரக்ட்டு தா இப் ட்டு சாதார்ண சின்ன சின்ன விஷ்யங்கள கூட வீடியோ எடுத்து போட்றது வந்து இப்ப அதிக பெருசா தெரியுது எல்லாமே ஆமா மா மக்கள் கிட்ட போய் சேர்றது வந்து இது ரொம் ம்ப பெருசு போல ரொம்ப நல்லா இருக்கும் போல அப்டின் நெனைக்கிற மாரி
ம் ம் இதுல நல்ல விஷ்யங்களு இருக்கு இந்த வீடியோல எப்டினா சில வேல வந்து பண்றவ்ங்க அத எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றாங்க இந்த விசிறியெல்லா நம்ப இப்ப யூஸ் பண்ணிருப்போ மிஸ்ஸு இப்பெல்லா ஏ யூஸ் பண்றதில்ல இந்த பனயே பனமரத்துல உள்ள விசிறி அதெல்லா விப்பாங்க அப்பலா வந்து நெறையாவே அதெல்லா எடுத்து அவ்ங்க பண்றதே அவ்ளோ கஷ்டமா இருக்கு அந்த வீடியோல பாக்கறப்ப ஆனா வந்து அவுங்கள்ட்ட இருந்து நம்ப வாங்குறதுக்கு அவ்ளோ பேசி அவ்ளோ பண்ணி அத வந்து கேட்டு வாங்குவோண்டு
அந்த மாரி விஷ்யங்கள்லா நெறைய பேரு பேரம் பேசிதா வாங்குவாங்க
இன்னாமா
கடைல போய் ஒன்னு எடுக்கணுனா அது எவ்ளோ ரே விலையா இருந்தாலுமே அத கேக்காம எடுத்துட்டு வந்து பில் போட்ற எடத்துலதா தெரியு அது எவ்ளோ வெலங்கிறதே ஆனா எடுத்துட்டு வந்து அத பேசாம வாங்கிட்டு வருவோ
ம் இந்த பத்து இருவது ரூவாக்கு சொல்றவ்ங்கள்ட்ட தா பேரம் பேசுறது
அவுங்களுக்கு ஆனா குடுத்துர்னு அவ்ங்க தா பாவ உண்மைலே சொல்லப்போனா
இப்ப நேரடி விவசாய அந்த இதெல்லா அவுங்களுக்கு நேரடியா அந்த காசே போய் சேர்றதில்ல அந்த எடைல வா
ம் அது அப்டி போகாதுல்ல ஏனா அ து ஒரு சங்கோங்கிற மாரி வச்சிட்றாங்க அந்த இது கிட்ட போயி யி அதுக்கப்பறந்தா வந்து வெளில ஏற்றுமதி ஆகுது
நாமாம்மா
தே மார்தா அதுல சில கான்ட்ராக்டர்ஸ் அந்ததுல அவுங்க மூலியமா தா வெளியுறங்களுக்குலா ஏ ஏற்றுமதியாகுது அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க வாங்குறது அஞ்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா வெளில வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்ப்பாங்க இந்த சங்கத்திலேந்து போம் போது ஆனா அத விளைய வச்சவங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா தான்
நமா
அதுக்கு மேல இருவது இருவத்தஞ்சு கூட போடுவோம் அதுக்கு மேல அவங்க வைப்பாங்க அவ்ளோ வெல அப்படிதான் ஆனா எல்லா பொருள்களுமே வ விளைய வச்சவங்களுக்கு கம்மி தான் சொல்ற மாரி விவசாயிகளுக்கு எல்லாமே கம்மியா தான் கிடைக்குது அவ்வளோ கஷ்டப்படுறவங்களு
ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க அத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப் ப்ப உள்ள இடையிலன்னா விவசாயி விவசாயம் அப்டின்னு சொன்னாலே அய்யயோ அப்டின்ற மாரி இப்ப வந்து பழையபடி திரும்பி வந்து பண்ண ஆர்வமா இரு க்காங்க இன்னொன்னு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிடுறாங்க அதுவும் எவ்ளோ கஷ்டமா பண்றாங்க ஏன்னா ஒரு தண்ணி திறந்து விடுறத்துக்கு இப்ப ஒரு மழ பெய்யுதுன்னா இவங்க குடு குடுன்னு ஓடி போய் அந்த இத இது பண்றாங்க
ஆமா
நனஞ்சாக் கூட பரவாயில்ல அந்த பயிரலாம் வீணாயிறக்கூடாது அப்டிதான் வந்துட்டு யோசுசன் அதல்லா அவ்ளோ வேல இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேல அதையே வந்துட்டு நிறை பேர் வீடியோ வந்து டே ஒன் இது டே டூ இது அப்டின்னு சொல்றாங்க
ஆ
சொல்றாங்க நிறைய
ஆமா மா மா அதலா கஷ்டமான வேலதான் விவசாயங்கறது சாதாரணம் கிடையாது அத வந்து நமக்கு எல்லா விளைய வ ச்ச நேரத்தில மழையில அதிகமா வராமா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அது மாரிலா இருந்தா மட்டும் தா நமக்கு வந்து அதுல லாபம் கிடைக்கும் அத வந்து இல்லைன்னா அப்டியே மழை வந்தெல்லாம் மூழ்கி பேயிடுதே எவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மாரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆமா
இதா இதுல வந்து இந்த இப்ப புதுசா வந்து இந்த காளான் இதெல்லாம் வந்து நெறைய பேர் போட்றாங்க அது வந்து முன்னாட்லா வந்து இந்த காளான்னா அந்த பட்டன் காளான்னு சொல்லுவாங்கல்ல கொட மாரி இருக்கறது அதுதா நெறைய வந்துச்சு இப்போ வந்து சிப்பிக் காளான் அப்டின்னு சொல்லி அத கொண்டு வராங்க அதுக்கு விதைகள்லாம் விக்கிறாங்க வந்துட்டு இந்த வைக்கெல்லாம் வந்து வே க வச்சு அத வந்து ஃபஸ்ட்டு வைக்கோல எடுத்துக்கிறாங்க காய வச்சுக்கிறாங்க திரும்பி ஒரு பெரிய ட்ரம்முல போட்டு வேக வைக்கறாங்க வேக வச்சு அத திரும்பி எத் டுத்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த ட்ரம்மோட கவுக்குறாங்க தண்ணி வடியறதுக்கு அப்பறந்திரும்பி வந்து அதெல்லா காய வச்சு அதுக்கப்பற வந்து ஒரு கேரி பேக் மாரி எடுத்து அதுல வந்து காளான் வித அப்பற இந்த வைக்கோல் அப்பற திரும்பி வித அந்த மாரி ஒரு நெறைய லேயரு ஆனா அது சீக்கரத்துல வெளையுது அந்த சிற்பிக்காள அது வந்து கிலோவே இவ்வளோ போதுன்ற மாரி சொல்றாங்க
ஆம் அ
அதுக்கு வந்து ரொம்ப இப்ப பட்டன் காளானுக்கு வந்து எப்டி ன்னா ஏ சி நம்ம போடுவோம் பாருங்க ஏ சி போட்ற அளவுக்கு கூலிங் தேவப்படுது அது வந்து ஒரு ரூம் வச்சு அத பதப்படுத்தணு எல்லாமேருக்கு ஆனா அதுக்கு தகுந்த காசு அதுல கெடச்சுரு
ஓ செரி செரி ம்
ட்டு வந்து நீங்க வெறு இந்த குடிசருக்கு பாருங்க குடிச மாரி ஏற்பாடு பண்ணி மா இல்ல கொஞ்சொ டெம்பரேச்சர் கூலிங் டெம்பரேச்சர் இர்ந்தாலே போது அதுலயே அது வந்து வெளஞ்சிரு நம்ம வெளவி வெளகி எடுத்தம்னா பிச்சுக்கலா நம்ப பிச்சுட்டா அடுத்தடுத்து வளர ஆரம்பிச்சுரு அது அது வந்து கொஞ்சொ கம்மிதா காசு இருந்தாலு வந்து உழைப்பு ஜாஸ்தி
ஓ செரி செரி புரியுது புரியுது விவசாயம்னாலே உழைப்பு அதிகந்தானேங்க இருக்கணு அதிகமா இருந்தாதா அது விவசாயமே ஆனா இப்ப நெறைய இளைஞர்கள் பாத்தா பெரிய பெ கம்பெனிவில வேல பாத்ததல்லா விட்டுட்டு ப்ப விவசாயத்துக்கு வந்துட்ருக்காங்க நெறைய பேர் வந்துட்ருக்காங்க. இப்ப உள்ள தொழில்நுட்பத்த வச்சு எவ்ளோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலா வேல பாக்கலா அப்புடிங்கிற மாரி கொண்டு வர்றாங்க ஆனா நெறைய விஷயம் கொண்டு வர்றாங்கதா ஆமாமா
அ ரொம்ப எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டாங்க. இப்ப படிச்சவுங்க என்ன பண்றாங்ன்னா வந்து அதையே எப்டி ஸ்மார்ட்டா பண்ணலா அதுக்கான மிஷினரிஸ் என்ன கம்மி செலவுலே என்ன ம்மியிதுலே வருமான என்ன
அ அ
நெறைய பேர் இந்த ஐ டி கம்பெனில வேல பாத்தோங்க சாப்பாடு கட இந்த விவசாயோ அந்த மாரி நெறைய சூஸ் பண்ணி போயிட்டேருக்காங்க வந்துட்டு நாங்க எங்களுக்கு புடிச்ச மாரி கொஞ்ச நாளாது இருந்து ப்றொ அது உண்மதா புடிச்சு செய்ற வேல என்னை ட்டுமே வந்துட்டு
ஆமாமா கண்டிப்பா
இதாகாது அது புடிச்சுட்டே போயிரு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி ப்ப இந்த ஐ டி கம்பெனிலா வேல பாக்கது பயங்கர வேலைப்பழு அதிகோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் து மைண்டு ம மென்ட்டல் டார்ச்சரு இது எல்லா வேணான்ட்டுதா நெறைய பேர் அத விட்டுட்டு இந்த மாரி வர ராங்க வந்து நம்ம நம்மளுடை இதையாது நம்ம நல்லபடியா கொண்டு வருவோ யார்ட்டையு நிக்க வேண்டா அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நெறைய பேர் இப்ப வண்ட்டாங்க.
எல்லாருமே மெயினா வந்து என்னனா ஒரு குடும்பத்த ஓட்டணு அதுக்கு மாச சம்பளோ அதுக்காகதா மெயினா வந்துட்டு ஒரு இதுக்கு போறதே வேலைக்கு இவுங்க வாரத் துல ரெண்டு நாளு வந்து லீவ் தராங்க இருந்தாலு ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரொ
ஆமா ஆமா கண்டிப்பா அதே மாரி வேலைனாலே இப்ப ஸ்ட்ரெஸ்தா அதிகமாகுது எந்த வேலையுமே ஒரு இது இல்லாம இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஏடா போறோ அப்படிங்கற அளவுக்குதா இருக்காங்க எல்லாருமே
ம் நாமா
இது சொந்தமா எதாவது செஞ்சர்லாமா செ கம்மியா வந்தாலும் பரவால்ல நிம்மதியா இருக்கணு அப்டின்தா நெனைக்கிறாங்க நெறைய விஷ்யொ நெறைய பேர் அப்டி நெனச்சுதா மாத் திக்குறாங்க இப்ப கூட ஒரு இதுல பாத்தே அ பெரிய ஐ டி ஃபீல்டு ரெண்டு லட் சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஒரு லேடி அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க வந்து எனக்கு புடிச்ச மாரி நா நிம்மதியா என்னால மு போறே அப்டின்ட்டு
உண்ம அதுதா யாரு வந்து அடிக்கடி வந்து கேள்வி கேட்க மாட்டா என்ன நம்ம வந்து நம்ம டைமுக்கு சாப்பலா அங்கதா அந்த டைம் இது எங்க போற என்ன பண்ற இன்னைக்குல்ல முடி முடி முடி முடி ன் யாரு வந்துட்டு இது பண்ண மாட்டாங்
ப்பா கண்டிப்பாக இப்ப எல்லாருமே அதைதானே எதிர்பார்க்குறாங்க
நம்ம
ஆ ஆஹ்
கண்டிப்பா தோழி உங்கள்ட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டேங்கே தோழி
சேரி சேரிங்க தோழி நன்றி தோழி
நன்றி